வணக்கம் தோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நலமா இருக்கே தோழே நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் ஃபைன் தோழி நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
ம்
பிசி ஆயிட்டீங்க போல
என்ன தோழி
என்ன பண்றீங்க தோழி
ஒண்ணு பண்ணல தோழி உங்ககிட்ட ஃபோன் தா பேசிகிட்டு இருக்கே
இப்போதைக்கு வேல எது இல்லங்கறீங்க
ம் ஆமா தோழி நம்ம இன்னிக்கி என்ன தலைப்பு பத்தி பேசுவோன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப்லைன் ஷாப்பிங் ங்கத்தி பேசுவோ ஆன்லைன்ல எதுவ் பொருள்ல்லா வாங்கிருக்கீங்களா
ஆ வாங்கியிருக்க தோழி ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கறதே ஆன்லைன் தான தோழி
அப்ப அத பத்தி நீங்க நெறைய பகிர்ந்துக்கலா என்னென்ன பொருள் வாங்கிருக்கீங்க அதோட அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க
கண்டிப்பா நாங்க மேக்சிமம் என்ன வாங்கியிருக்கோன்னா டிரெஸ்சு தா நெறைய வாங்கிருக்கே குர்தி இந்த மாதிரி டிரெஸ் வந்து எனக்கு பாத்தோனே புடிச்சிருச்சுன்னா ஆ ஒடனே ஆர்ட் ஆர்ட்ரு போட்டுருவே ஆனா நா இது வரை வாங்கி எல்லா மே நல்லாதா இருந்திருக்கு இந்த மீஷோ ஆப் இருக்குல்ல அதுலதா நா மேக்சிமம் நெறைய வாங்குவே அதுக்கப்றோ தம்பிக்கி வந்து அதுலதா நெறைய வாங்குவே பையனுக்கு அவனுக் க்குமே அதல வாங்கி நெறைய பொருள் யூஸ் பண்ணியிருக்கே நல்லாதா இருந்திருக்கு இது வரையா எதுவுமே நல்லா இல்ல அப்டின் சொல்ற அளவுக்குலா எதுவுமே இல்ல ஆ நல்லாதா இருந்திருக்கே ஆனா இதே இதல வாங்கற நம்ம டிரெஸ்ஸ வந்து கடைல போயிட்டு வாங்குறேனா வச்சுகோங்ளே இத விடப் பைசா அதிகமா இருக்கே இவுங்க ஏ இவ்ளோ கம்மி அ ரேட்டுக் குடுக்றாங்க என்னன்தா அதப்பத்தி ஒன்னுந் தெரியல இப்ப நம்ம மீ மீஷோல வந்து முன்னூர் ருபாய்க்கு ஒரு டாப் எடுத்தோன்னா அதே இனமேக் கடைல போய் பாத்தா ஆர்நூருபா அந்த மாதிரி சொல்றாங்கே அதனாலயேர் நம்ம வந்து ஆன்லைன்லியே ஆர்ட்ரு போட்டாறது நீங்க எதுவு ஆர்ட்ரு பண்ணிருக்கீங்ளாத் தோழி
ஆ நானு எடுப்பேந் தோழி இப்ப இதெல்லான் பாத்தீங்னா இப்ப மீஷோல சாரீஸ்லா இருக்கு பாத்தீங்ளா
ஆமா மா சேரி
அ சாரீஸ்லா நா கடைல வாங்றத விட அப் பாத்தவே எதாது நியூ டிசைன் வந்துருச்சு அப்டினா ரேட்டு் கம்பேர் பண்ணி பாத் தே பாத்துட்டு இதுல ஓக் கே அப்டினா நா மீஷோல வந்துட்டு ஆர்ட்ரு போடுவே தோழி ரொம்ப சாரி எடுத்துட்டே இருக்ற அந்தம் மேரிலாங் கெடையாது எப்பையாது ஃபங்ஷன் எதாவது எடுப் க்கனு அப்டினா அ நா மீஷோல வாங்கிருக்கே ரெவ்யூ பாத்துட்டுதா வாங்குவே எதையுமே டக்குன்லா வாங்க மாட்டே நெறைய ரிவ்யூ பாப்பே
ப்ப ஆமா அதுல நெறைய ரிவ்யூ பாத்தாதான வாங்க முடியு ஸ்டாரு எல்லாத்தையும் பாத்துட்டுதானுமே நானுமே வாங்குவே அதுவு நா வந்து கம்மி கம்மி பேர் எடுத்துதிருந்த நா வாங்க மாட்டே நா பாப்பே பிர நெறைய பேர் எடுத்துர் காங்ளான்ட்டு லிங்காபாத்து ஆர்ட்ரு போட்ருவே
ம் நானு அதேதாந் தோழி பண்ணுவே அதே மாதிரி ஒரே ஒரு நா எடுத்ததுல ஒரு சாரி ஒரு ரெட் கலர் சாரி ஒன்னு எடுத்திருந்தே
ஆஹா அ
கம்மியாதா எடுத்திருந்தே ஆனா எல்லாருமே கேட்டாங்க இந்த சாரி எவ்வளவு என்ன ரேட் ட்டு கூட இருக்கும் போலயே பட்டு சேலர மாடல்ல இருக்கும்னு வச்சுகேங்களே
அ அ அ அ
ம் அந்த சாரியோடா ரேட்டு்தா எல்லாங் கேட்டுட்டே இருந்தாங்க ஆனா நாங் கம்மியாதா எடுத்தே
நம்ம சொல்றது வெலக்கூட சொல்லிக்க வேண்டியதா
ஆமா அப்றோ கம்மியா சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல
கண்டிப்பா நம்ப மாட்டாங்க அததா சொல்றே இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல அவங்களுக்கு அதுல என்ன லாபோ இருக்குங்கறது தெரியல எல்லாமே கம்மி ரேட்டுக் குடுக்கறாங்க பாத்தீங்ளா
ஆனா குவாலிட்டி சொல்லலா இப்ப குவாலிட்டி இப்ப நம்ம கடைல வாங்ணும்னா ஒரு பொருள் வாங்கு ஒரு சேலையே வாங்கறோ ஒரு பத்து தடவக் கட்றோ தொவைக்றோ அப்டினா ஆன்லைன்- இல்லைனா ஒரு அஞ்சு தரவதா கட்டி தொவைக்லா அதுதா வித்தியாசன் நா நெனைக்றே
அப்டியா! ஆனா எனக்கு இதுவரை நா யூஸ் பண்ணிருக்கேந் தோடி நாலா நா மேக்சிமம் சாரிலா வாங்கனது இல்ல ஏனா நா வந்து சேரி விரும்ப மாட்டே ஆ குருதி டாப் அந்த மாரிதா எடுப்ப இதுவரையு வாங்கி போட்டிருக்கேன் யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா எ எதுமே ஆகல இதுவரை இதுவரை நா வாங்கினது இல்ல ஒரு சில பொருள் வேணா அந்த ஒரு வாட்டி என்ன வாங்கினன்னா இப்பதான் ஆ ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ப்ரோனி செய்யலான்னு சொல்லிட்டு அந்த கேக் டின் இருக்கல்ல அது வந்து ஆர்டர் போட்டு வாங்கிருந்தேன் நா கடைல போட்டு இப்ப போய்ட்டு பாத்த வந்து ரொம்ப எல்லாமே பெருசு பெருசா இருந்துச்சு அதனால சரி நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போலாமான் சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன் அது எப்டி இருந்துச்சு னா ரொம்ப மெல்லிஸா இருந்துச்சு தோழி ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருந்துச்சு ஆமா
ம்
பாக்கறதுக்கே ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு இது என்ன ஆனா யூஸ் பண்ணுனே யூஸ் பண்ணும்போது வந்து எதுவு ஆகல ப்ரோனி இப்ப இந்த பக்ரீத் பண்டிகை வந்துச்சுல்ல வீட்லதா பண்ணோ நல்லா இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் எல்லா சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு ஆனா கடைல உள்ளதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசனா அது வந்து ரொம்ப கனமா இருந்துச்சு கடைல பாக்கறது ஆனா ஆனா ஒண்ணே ஐநூறு ரூவா பக்கத்துல சொன்னாங்க ஒரு டின்னே
ம்
இதுல வந்து மூணு டின்னுக்கு சேத்து நானூறு ரூபாதா குடுத்த ஆன்லைன்ல
ஆ ஓகே ஓகே
ம் பாப்பா என்ன பண்றாங்க?
பாப்பா என்ன பண்றாங்க தூங்கிட்டு இருக்காங்க தோழி
தூங்கிட்டு இருக்காங்ளா செரி
ம் எந்திரிக்கிற டைம்தா வந்துருச்சு எப்டின் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாங்கதா
உங்களுக்குதா பாக்கறதுக்கு ஆள் இருக்கல்ல
ஆளு இருக்குதான் இருந்தாலு இன்னைக்கு வேல கொஞ்சோ இருக்கு தோழி துணி எல்லா கொஞ்சோ நெறையா கிடக்கு ஒரு ஆள் பாத்துகிட்டாதா ஒரு ஆள் துவைக்கலா
ஆஹா கண்டிப்பா கண்டிப்பா அப்டி யாராது ஹெல்ப்புக்கு இருந்தாதாதா நம்ம பாக்க வேண்டிய வேலய பாக்க முடியு
ஆமா இல்லைனா கொஞ்சோ கஷ்டந்தான்
கஷ்டந்தான் ரொம்ப கஷ்டந்தான் இல்லனா
ம் ஆமா தோழி அதே மாதிரி வேற ஷாப்பிங்ல வேற எதுவு கு ர்த்தி அதிகமா எடுப்பேன்னு சொன்னீங்க அதே மாதிரி கடைகள்ல வாங்கறது வந்துட்டு உங்களுக்கு ரேட் வைஸ் ஆன்லைனே பெட்டர்னுதான் தோணுதா
ஆமா கண்டிப்பா கடைல வாங்கறத விட ஆன்லைன்தான் பெட்டர்னு தோணுது என்ன பொறுத்த அளவுல இப்ப நா வாங்கறன்னல்ல இதே குர்திதான் தோழி நா கடைல பாப்பேன் இதே கிளாத்துதேன் ஆனா பா த்திருக்கேன் இதுவேதா எனக்கு என்னத்தோணுன்னா ஒரு ஒருவேள அவுங்களுமே இந்த மீசோலதான் ஆர்டர் பண்ணி ஆஹ் எக்ஸ்ட்ரா காசு வச்சு விக்கிறாங்களோ அப்டின்ல்லா எனக்கு தோணும் மாற்றமே இல்லங்கற மாதிரிதா நா நனைக்கிற என்னோ இதுவரை நா வாங்குன அனுபவத்துல ஆ ரெண் ஒண்ணுதா ஆனா இங்க இவங்க வந்து அதிகமா காசு வச்சு விக்கிறாங்க கடைல சேல்ஸ் பண்றது அப்டிங்கறது என்னோட அனுபவ
ஒ ஓகே இப்போ உங்களுக்கு எந்த ஹீரோஸ் புடிக்கு ஹீரோயின்லா யாரு புடிக்கு எந்த படம் அதிகமா பாப்பீங்க அத பத்தி பேசுவோ
எனக்கு புடிச்ச ஹீரோ வந்து எனக்கு சூர்யா ரொம்ப புடிக்கும் சூரியா படனா நெறைய பாப்ப இப்பக்கூட கருப்பு பட வந்திருக்குல்ல பாக்கணும்ன்னு ஆ பாக்கணுனு ஆர்வமா இருக்கு இனிமேதா பாக்கணு
ம்
நாங்களா தேட்ரு போமாட்டோ போய் பாக்க மாட்டோ அதுனால இதுக்கப்பற யா்கிட்ட யாவுது படத்த ஏத்திக்கிட்டு அதுக்கப்ற உக்காந்து பாக்கணு கண்டிப்பா நடிகைல வந்து எனக்கு வந்து சினேகா மேம் ரொம்ப புடிக்கு அவங்கள ஆமா அவங்ளோட இந்த சிரி இப்ப ஆக்டிங் எல்லாமே நா லைக் பண்ணுவ எனக்கு ரொம்ப ரொம்பவே புடிக் ஒங்ளுக்கு ஒங்ளுக்கு தோழி
எனக்கு பாத்தீங்கனா விஜய் எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி
சிஎம் சார் ஆஹா
இப்பதான சிஎம் சார் அப்பேலிந்து நமக்கு தளபதி விஜய் தானே
ஆமா ஆமா கண்டிப்பா தளபதி விஜய்தா
ம் அதுனால எனக்கப் அப்பைலேருந்து புடிக்கு ஹீரோயின் பாத்தீங்க அப்டின்னா விஜயோட காம்ப்போல நடிச் ச்ச ஹீரோயின்ஸ்ஸயே புடிக்கு உதார்ணமா சொல்லணு அப்டின்னா சிம்ரன் எனக்கு ரொம்ப புடிக்கு
ரொம்ப புடிக்கு சூப்பு சூப்பு சிம்ரன் ஜோதிகா அவங்க ஆ த்ரிஷா
ம்
ந்த கில்லி ப கில்லி படம்ல்லா செம்மையா இருக்கு சமந்தாவு விஜயு நடிச்சிருக்காங்க
என்ன தோழி இப்டி கேட்டுபுட்டீங்க சமந்தாவு வி
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமால்ல ஆமா அதுல்ல கூட ஒரு அதுல கூட ஒரு பாட்டு வருமே இன்ரெஸ்டால்லா கேட்ருக்கே டக்குன்னு மறந்துட்ட
ம் ம்
செரி செரி செரி சூப்பர்
அது புடிக்கு படத்துலேயு பாத்தீங்கன்னா விஜய் படம் ஓரளவு பார்ப்ப தோழி ஏய அப்டின்னா மொத மொனு விஜய் படம் பூவே உனக்காகன்னு சொல்லிட்டு அந்த படம் வரும் போது நம்ம பொறந்தது பொறந்திருக்க மாட்டோன் நெனைக்கிற
ஆ அது செரி ஆமா ஆமா
அந்த பட அதுக்கப்ர நெனவு தெரிஞ்சு பார்த்ததுலேருந்து நா விஜய் ஃபேனாவே மாறிட்டே
பட அந்த பட நல்லாருக்கு எனக் க்கு விஜய் நடிச்சதுல எனக்கு இந்த கில்லி படோ இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப புடிக்கு
ஓ ஓக்கே ஓக்கே
ஆமா அந்த படோ நா விரும்பி பாப்பே எத்தனவாட்டி போட்டாலு செரி உட்காந்து உட்காந்து பாப்பே
ம்
ஆனா லைக் பண்ற ஹீரோ வந்து சூர்யா தா சூர்யா படொ வந்து ஒரு படொ விடமாட் டென் எல்லா ஆல் இன் ஆல் எல்லாத்தை உக்காந்து பாத்துருவே
ம்
நீங்க தேட்டர்லா போய்ர்க்கிங்ளா
ஆ போயிருக்கே தோழி ஒரு என்ன சொறது ஒரு ரெண்டு மூணு படோ நாலஞ்சு படந்தா போயிருப்ப ரொம்பலா போனது கடையாது ஏன்னா இப்பல்லாந்தா நம்ம வீட் ட்லே ஏத்தி பாத்துர்லாமே
ஆமா மொபைல்லே ஏத்துதா இப்ப பாத்தர்லாமே நீங்கஸ் சொல்லரது கரக்
அதுனால அப்ப போனது ஒரு நாலஞ்சு படம் போயிர்ப்பே
பொயிர்க்கீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர் தோழி நா இதுவரையு தேட்டர் போனதில்லே தோழி இங்கெல்லா கூட்டு போமாட்டாங்க இங்கெல்லாம் கூட்டு போமாட்டாங்க எனக்கு ஆசையா இருக்கு ஒரு வாட்டியாவது தேட்டருக்கு போலா போணுன்னு சொல்லிட்டு
ஏ இப்ப கருப்பு படம் ஓடுதுல்ல நீங்க ஆ ஹஸ்
நா எ ஹஸ்பண் எ ஹஸ்பண்லா என்ன எது சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுல எங்க அண்ண வந்து சொல்லுவாங்க அங்கல்லாம் போகூடாதுன்னு அதனால அண்ண சொல்றத கேட்டுட்டு அப்டே இருந்து இப்பகூட எ ஹஸ்பண்ட் கூப்டுட்டுதா இருக்காங்க அவர் எது சொல்ல மாட்டாரு எங்க கூப் டாலு வருவாங்க ஆனா நாம அண்ணனுக்கு மரியாத குடுக்கணும்ல அப்டிங்கற ஒரு இதுல அவாய் பண்ணீட்டு இருக்கே
ம்
போவோம் ஷாவு ஒரு வாட்டி போணு கண்டிப்பா
ம் ஓக்கே தோழி ஓக்கே தோழி ம் அது மட்டுல்லாம நம்ம இப் ப்ப நெறைய பேஸ்னோ ம் நம்ம ம் மீதிய வந்துட்டு நம்ம நைட்டு பேசுவோ தோழி கொலந்த எந்திரிச்சிருச்சுன் நெனைக்கிறே ம்
தோழி அடுத்த கால்ல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோ ம் நன்றி தோழி நன்றி தோழி வணக்கம்